ஹலோ
நல்லா ஆ சொல்லு தோழி
ஆ கேக் க்குது தோழி எப்படி இருக்குறீங்க ஆ வணக்கம் நா நா நல்லா இருக்குறே வீட்டுல எல்லாரு எப்படி இருக்குறாங்க
க்காங் தோழி உங்க வீட்ல எப்டிருக்
எல்லாரு நல்லா இரு க்கறாங்க தோழி என்ன மத்தியோ என்ன செஞ்சீங்க சாப்பாடு
ஆ ந நா வெறு சாம்பார் சாதோ செய்ஞ்சே தோழி நீங்க என்ன செஞ்சீங்க
அப் நானு இன்னிக்கி பிரியாணி செஞ்சே
ஓ அப்டியா தோழி பிரியாணிலா செய்வீங்ளா
ஆம் தோழி நீங்க
எதோ எனுக் கொஞ்சோ கொஞ்சோ தெரியுந் தோழி நீங்க சொல்லுங்க பாக்லா
நான் சொல்றே எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு
தோழி
நான் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சே ஒன் கே ஜி
ஹோ
ஒன் கே ஜி சிக்கன் உம்
ஆஹ் சொல்லுங்க தோழி
க்கு முக்கால் கிலோ அரிசி எடுத்துக்கணு அப்போதா ருசி நல்லா இருக்கு
ஓ சரி தோழி
ப்பவுமே வந்து சிக்கன் நெறைய சேத்தோ அப்டின்னா பிரியாணி ரைஸோட டேஸ்ட் நல்லா ரொம்ப நல்லா வரு
ம்
அதனால நா எப் ப்பவுமே முக்கால் கிலோ அரிசி போட்டன்னா ஒரு கிலோ அரிசி இது கால் கிலோ சிக்கு முக்கால் கி கிலோ அரிசி ஒரு கிலோ சிக் கன் போட்டோம்னா ரொம்ப சுவையா இருக்கும்
ஓ ஏன் தோழி ஈக்குவலா போட்டா நல் நல்லாருக்காதா சமமா போட்டா
ஈக்குவலா போடுறத விட சிக்கனோட வாசன ஜாஸ்தி இருந்ததுன்னா பிரியாணியோட டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும்
ஓ சேரி தோழி உம் இப் இப்ப எப்பிடி நாங்க நான் ஈக்குவலா தான் தோழி போடுவேன்
உம் நீங்க அடுத்த முறை போடம் போது து இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க அப்போ ரொம்ப சுவையா இருக்கும்
தோழி இத நான் நோட் பண்ணி வச்சுக்கறேன் தோழி நானு
உம் அப்போ நீங்க நெய்ல்லா சேப்பீங்களா பிரியாணிக்கு
ஆஹா நெய் சேக்க மாட்டோம் தோழி நாங்க
அது நெய் சேத்துகிட்டாலும் நல்லாருக்கும் அது வந்து ரொம்ப சாஃப்ட்டா வரு சுவையும் கொஞ்ச அதிகமா எடு்த்து குடுக்கும் இதெல்லாம் வந்து டிப்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு எப்டி நான் ஃபஸ்ட்ல இருந்து எப்டி செஞ்சேன் அப்டின்னு சொ
ஆஹ் ஆஹ் கண்டிப்பா சொல்லுங்க தோழி கேக்குறேன் நானும்
நீங்க செய்ய ஆரம்பிக்கும்போது அரிசி ஊர வச்சுட்டா போது ஏன்னா இது பிரியாணி அரிசி ரொம்ப நேரொ ஊறணு அப்டின் சொல்லிட்டு இல்ல ஊற வச்சுட்டு அப்ரோ ஒரு கிலோ பிரியாணிக்கு ஒரு அர கிலோ வந்து காயம் கால் கிலோ தக்காளி எடுத்துக் கிட்டா போது இந்த அளவுல செஞ்சோ அப்டின் நமக் கே ஞாபகொ மறக்காம இருக்கு நல்லா செஞ்ச மா திரி ஒரு திருப்தி இருக்கு அளவு தெரில ம் ம் அளவு தெரி லன்னா ஒரு தரவ நமக்கு ருசியாருக்கு ஒரு தரவ ருசி இல்லாம
ஆ ஆமா தோழி நம்ம அளவு இல்லாம போடறதுனால அது ருசி ஆ வரமாட்டேன்து ஒரு சி சில நேரத்துல அப்டேதா ஆயி இதுவாயிருது சொதப்பன மாரி ஆயிருது
ஆமாந் தோழி அதுதா இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக் க்லா நா வந்து இப்போ தம் பிரியாணி செஞ் சே நானு அதனால உங்களுக்கு தம் பிரியாணி எப்டி செஞ் சே சொல்ட்டு சொல்றே அதுக்கு அந்த டிரம்மு திரி எடுத்துக்கோங்க அது நம்ம ஒ ஏ ஆ அடுப்புல செய்யறதானாலு ருசி இன்னு நல்லா இருக்கோ இல் ல இப்ப நமக்கு அடுப்பெல்லா வஸ் சதி இல்ல
இல்ல ஆமா ஸ்டவ் ஆஹ சேரி தோழி உம்
நம்ம ஸ்டவ்லேயே எடுத்துக்கோங்க தோழி அப்போ அந்த பாத் தரம் வெச்சுட்டு உங்களுக் கு தேவையான அளவு ஒரு சிலரு கம்மியான எண்ணெத்த யூஸ் பண்ணுவாங் ஒரு சிலர் அதிகமா இருக்கோ ஓரளவுக்கு உங்களுக்கு தேவையா அளவுக்கு எண்ண போட்டுக்கோங்க அப்புறோ உங்களுக்கு தேவையான அ பட்ட லவங்கம் அது நெறைய இருக்கும் பிரியாணிக்கு தேவையான மசாலா அதெல்லாம் போட்டுக்கோங்க எண்ண காஞ்சதோ ஒரு ஏலக் கா ஒரு மூணு போட்டுக்கோங்க தோழி
ஆஹ ஆஹ ஏன் தோழி அது சேக்கறாங்க ஏலக்கா அது ஒரு
அது ஆமா தோழி அது வந்து ஒரு நல்லா வாசன வரோ அது பிரியாணி வந்து வாசனையாவு தூக்கி குடுக்கோ அப்போ அ ஒரு ரிச்சி டேஸ்ட் வரோ தோழில் அதுக் க்காக தான்
ஆஹ் சேரி சேரி தோழி
வாதங்குனதோ வெங்காயத்த போட்டுக்கோங்க வெங்காயோ போட்டு நல்லா வதக்கணும் தோழி அதுதா நமக்கு ருசி தர்றதே
ஓ ஏன் தோழி அது வா வதக்குலனா அது ஒன்னோ ருசி வராதா
நல்லா வதங்கனாதா அந்த ஒரு உம் அது வந்து நல்லா தொக் காகுங்க அப்போ சிக் லும் அரிசியிலயும் போயிட்டு நல்லா ருசி வருங்க நீங்க கம்மியா வதக்கண அப்படின்னும்போது அது வெங்கா தனி தனியா இருப்பாங்க அப்புற சாதம் தனியா இருக்கு அந்த மசாலால ஒட்டாது தோழி அதுக்காக தா வெங்காய தக்காளி நல்லா வதக்கணு அப்படின்னா ருசி ரொம்ப நல்லா இருக்கு
ஓ சரி சரி தோழி
வெங்காய நல்லா வந்து ப்ரௌன் கலர்ல வர வரைக் கு நல்லா வதக்கிக்கோங்க தோழி
ஆஹ் சரி தோழி
க்கப்புறம் நா வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து இப்ப சேத்துக்குவே சில பேர் வந்து க்கு அப்புறம் கூட சேத்துப்பாங்க நா வந்து வெங்காயத்துக்கு அப்புறமாவே சே சேத்துப்ப
ஆ ஆஹ் ஏந் தோழி தக்காளிக்கு அப்புற சேத்தா அவ்ளோ நல்லா இருக்காதா
அது எனக்கு எப்படின்னு தெரில தோழி நானு ப்படி செய்வே இப்ப தக்காளிக்கு அப்ற சேத்தனா எனக்கு வதங்காத மாதிரி எனக்கு ஒரு கற்பன மாதிரி இருக்கு ஆஹ் அது சிலர் வந்து தக்காளிக்கு அப்புறமு கூட வதக் கிக்கிறாங்க அது எப்படினு நீங்க கூட உங்குளுக்கு எப்படி நல்லா வருதுன் சொல்லிட்டு பாத்துக்கோங்க
ஆஹ் சரி தோழி இப்ப வெங்காயம் போட்டு ஆஹ் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கணு
ஆமா நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் தக் காளி போட்டு வதக்கிக்கோங்க
ஆஹ் சரி தோழி
தக்காளியு நல்லா வதக்கிக்கணு அது அந்த ரெட் கலர்ல ஃபுல்லா அந்த மசாலா ஃபுல்லா ரெட் ஆகுற வரைக்கு நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் உங்களுக்கு நீங்க பச்ச மிளகாய் யூஸ் பண்ணுவீங்களா தோழி
ஆ நாங்க யூஸ் பண்ணுவோம் தோழி
உம் அது ரொம்ப காரம் இருக்கும்னு ஒரு சிலர் யூஸ் பண்ண மாட்டாங்க நம்ம வந்து ஒரு கிலோ கு ஒரு நீங்க ஒ ரு நாலு இல்லன்னா ஐந்து அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க அது போட் அதுக்கே கம்மினா அது அது ஒரு ருசி வரு வெறும் மெளகாத்தூள் கூட போடுவாங்க சிலரு
ஆ
நீங்க பச்ச மெளகாவு சேத்துக்கோங்க அப்றோ தக் காளி எல்லா வதங்கனதுக்கு அப்பறோ மெளகாத்தூள் போட்டு கொஞ்சோ வெறு மெளகாத்தூள் போட்னு நம்ப வீட்ல கொழம்புக்கு போட்ற மெளகா
ஆ வெறும் மிளகாய்த்தூள் அது போடணுமா ஆ அது கடைகள்ல விக்குல்ல தோழி அது
கடைங்கள்லயும் இருக்கும் அது நம்ம இன்னும் நல்லா சு சுத்தமா இருக்கணும் நல்லா இருக்கு ஹை கிளினா இருக்கணும் அப்படின்னா வீட் இதுல கூட அரைச்சிக்கலாம் தோழி நமக்கு இப்ப இருக்கிற வேலை இல்ல எந் தோழி நம்மளால
தோழிய அழைக்க முடியுது ஆ
வீட்டுல எதுவும் அரைக்க முடியறது இல்லை இப்ப இருக்கிற நமக்கு இருக்கிற வேலை இல்ல அதனால நீங்க கடையில இருந்து கூட வே னி மிளகாத்தூள் வாங்கிக்கோங்க
ஆ சேரி தோழி ம்
அத போட்டுக்கோங்க அ அது உங்களுக்கு நான் கலர் பவுடர் போடுறதில்ல அது கலரு கேசரி கலர் போட்ட உடம்புக்கு நல்ல
நல்லது இல்ல நாங்க கூட யூஸ் பண்ணதில்ல தோழி அது அதுவும் கலர் போட்டோனா ரொம்ப கலரா இருக்கு அது ம்
தூள கலர் வந்துடுங்க ஆமா அத அதனால அது போட்டுக்கோங்க
ஆ
கொஞ்சம் தயிர் போட்டுக்கோங்க
ஆ
தயிர் போட்டுக்கோங்க அப்றோ கொஞ்சமா ஒரு பாதி அளவு எலுமிச்சச்சாறு கொஞ்சொ சேத்துக்கோங்க
ஆ சேரி தோழி
அந்த தயிரோட அந்த சுவையு இதுவு இன்னு கொஞ்சொ எடுத்துக் தரோவா அது போட்டு ந ம் நல்லா அ மிக்ஸாயிட்டதுக்கப்றோ சிக்கன் அதுல போட்டு நல்லா வதகி கோங்க அந்த சிக்கன்னு ப ஓரளவுக்கு கால் பாகம் வந்து அதுலே வெந்துடணு
ஆ சரி ஓகே தோழி ஆ
அது வெந்ததுக்க அதுலே வெந்ததுக்கப்றோ உங்களுக்கு ஏதாச்சு காரமோ போ கொறைவா இருந்துது அப் ப்டினா இப்பவே நீங்க மெளகாத்தூளோ ஏ தோ ஒண்ண சேத்து அதோட வதக் கிட்டீங்க அப்டின்னா சா அதுல கறில நல்லா ஊறிடு அப்ப ருசியா இருக்கு அதுக்கப்றோ நீங்க எவ் ளோ தோழி தண்ணி வெப்பீங்க ஒரு கிலோ ஒரு ஒரு டம்ளர் அரிசினா எ
அதுல எவ்ளோ தெரில தோழி நானு பாதி அளவுக்கு வெப்ப நானு அது முழுகுற அளவுக்கு அந்த சாப்பாடு முழ்குற அளவுக்கு வெப்
ஆ தோழி நீங்க வந்து ஒரு டம்ளர் அரிசி போட்டா ரெண்டு தண்ணி போட்டுக்கோங்க தோழி கரெக்டா வருங்க அளவு அ ப்போ ஒரு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளரு தண்ணி டுட்டோ அப்டின்னா ருசி இது கரெக் டா இருக்கு வேகறது ஏனா நமக்கு ஒரு சில அரிசி கம்மியா சீக்கரோ வெந்துரு
ஆமா தோழி, ஒரு சிலது, ஆ
ல இப்டி எடுத்துக்கிட்டோ அப்டின்னா கரெக்ட்டா இரு நீங்க ரெண்டு ட டம்ளர் தண்ணி அந்த மாதிரி போட்டு அ தண்ணி கொதிக்க வச்சிக்கோங்க தண்ணி கொதிச்சது அதுக்கு அந்த ம் நீங்க அந்த தண்ணில வந் து இது இதுல போடும்போது புதினாவு கொத்தமல்லியு கொஞ்சோ சின்னச் சின்னதா கட் சின்னச் சின்னதா கட் பண்ணி அதுல போட்டுக்கோங்க அந்
அஹ் சேரி தோழி சேரி தோழி எனக் கோரு அழைப் அழைப்பு வருது நா அப்புறமா கூப்டவா தோழி அஹ் அஹ் ஓகே இன்னொரு